அம் ஆ கேக்குது டி என்னான்டு சாப்ட்டியா
ஆ தா இப்போ தா சாப்டே
சேரி சேரி என்ன சாப்பாடு செஞ்ச
ரசோ காலேல பட்டர் பீன்ஸ் செஞ்சே
ஆ
அது இருந்துச்சு அதோட சோறு வச்ச சாப்டாச்சு
சேரி சேரி ஒ மாமியார் வந்ட்டார்களா
ஆ வந்துட்டாக நீ என்ன சாப்ட
இந்தா இங்கே இந்த புளிகொழம்பு இருந்துச்சின்னல்லா எதோ உருளகெழங்கு செஞ்சேனே வச்சு சாப்ட்டுட்டு இருந்தே இப்பதா வந்து உக்கார்ந்திருக்கே அதா இத தூங்க வச்சுட்டு போய் சாப்ட போனே சா கிட்டு இந்தா உக்காந்து இருக்கே
சேரி சேரி சாப்டுச்சா ஆதிக்கு
ஆ சாப்ட்ருச்சு அவருக்கு தயிர் சோறு உருளகெழங்கு சாப்ட்டாரு
ம் ம் சேரி சேரி அண்ணே சாப்ட்டு போய்ட்டாகளா
இல்ல இந்த இப்பதே சாப்ட வந்திருக்காக இந்த சாப்ட போறாக
போட்டு குடுத்துட்டீயா
ஆ நீங்களே எடுத்து வச்சு சாப்டுங்கனு சொல்ட்டே எரிச்சலா வருது இப்பதா நா சாப்ட்டுட்டு வந்து உ உக்கார வராக அவரு எடுத்து வச்சு சாப்டுனு ஆன ஷ்
ஓ ஆமி இல்லையா
அவ இல்ல அவ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாக
எங்கே
இங்கத வில்லிவாக்கத்துல யாருக்கோ ஊரு ஊர்ல உள்ளவுகதே அவுக அப்பவே ஆ இப்பவே சென்னையில வந்து செட்டில் ஐயிட்டா ஆக போல அவுக மகளுக்க யாருக்கே கல்யாணனு போயிருக்கா
நீங்கலா போலையா
ஆ க நா போல அவங்க பத்திரிகைல குடுத்து கூப்பிடல சும்மா போன்லதா கூப்பிட்டாங்க தெரிஞ்சவங்கள மட்டு ம் சேரி
சேரி சிஸ் அப்டியோ போயிட்டு வர வேண்டியது தானே
எங்க கூப்பிடதானே போக முடியு அவங்க கூப்பிடவே இல்ல
இவங்களு கூப்பலையா
ஆகா நா போயிட்டு வரேன்னன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சேரி ஆமா கொஞ்சோ தூர தா அல்வாத்தா தூக்கிட்டு போவாங்கன்னு பாத்தே அவனையு தூக்கிட்டு போகல ஆமா சாப்ப ப்பாடு வேற தீட்டேன அவங்க இன்னு வாரக்கானா அதனால விட்டுட்டு போய வந்ட்டாங்களா என்னானு தெரியல ஆ
ஆ ஆமா லேட் ஆகு அப்டின்னு செல்லிட்டு போய்
ஆ ஆமா ம் சேரிங்க
அதனால நீ இங்கெலா எடுத்து சாப்பிடுங்கனு சொல்லியிருக்கல்ல என்ன சொல்லுவிய
ஆ அதே ஆமா ம்
ம் சேரிங்க
அப்புற கிளம்பரிங்களா என்ன
போவோம்னு சொல்லிருவங்க அண்ணனே போக போன்னு சொல்லிருக்காங்க
சேரி
நாளைக்குதா முடிவாகு என்னாட்டு போறோமா இல்லையான்டு ம் அவர் எல்லாத்தையு கேட்டே
டிக்கெட்ட போட்ட ஏலே வேஸ்ட் ஆக்கிறீக
எங்க ஒரு சில பேர் திடீர் திடீர் இந்த கடைசி நேரத்துல வரலகிதுக உங்க அண்ணன் பேக் ஆர்டு போட்டாரு பிளிப்கார்டுல நா ஸ்கூல் பேக் மாரி ட்ரெஸ்ன வச்சிகொண்டு போறதுக்கு
சேரி
நா ஏன் உட்டு்ல உங்க தம்பிக்கு ஆர்டரு போட்டே அவன் ஐநூறு ரூவா அனுப்பி போடுங்க சி உங்க வீட்டு்ல கா என் உட்ல கேஷ் ஆன் டெலிவரி வர மாட்டேன்னுச்சி அதோட ஐனூருரூப் அனுப் இப்பியு காசு அனுப்பி வுட்டு போட்டுட்டே நா அவனுங்க திங்க கிழமே கொண்டு வரேட்டு இந்தந்தா கொண்டுவர அந்தா கொண்டுவரே இன்னு கொண்டுட்டு வரல எப்பதா கொண்டுட்டு வர போறானங்கன்னு தெரியல கொன்
அவங்க என்னைக்கு கொண்டு வந்து நீங்க என்னைக்கு வச்சி கொண்டுட்டு போறது
அதா ரீஷெடியூல் பண்றாங்களா மறுபடி மறுபடி திருப்பி திருப்பி போடுறானுங்க அவனுங்க அப்டி போட்டு என்னைக்கு கொ கொண்டு வரா காசியாச்சி பேசி வாங்க வேண்டி இல்லாடனா
ஆமா இப்படி பண்னா அவசரத்துக்கு தானே போட்டிருக்கி குடுக்க மாட்டக்கிறேங்க
ஆமா
அது கடையிலயே போய் நீங்க வாங்கிருக்கலா அந்த ஐநூறு ரூபாய்க்கி
இல்ல முன்னான்னா வந்துரும்ல இப்பதா இப்டி பண்றான்
மீசோலா மட் மீஸ் மீசோல மட்டும்தாலே ஒடனே குடுக்குறாங்க மத்த எல்லாத்துலயுமே லேட்டாதா கு
இங்க வந்துட்டு இங்க அமேசான்ல இங்க போட்டா மறுநாளே வந்துரு ஆனா என்ன அதுல காஸ்லியா இருக்கு மீசோல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆ வந்து ஆனாலுமே நல்லா தா இருக்கு ப்ராடக்ட்டு
அதாவது
நா முக்கா வாசி எப்டியு ஒரு ஐம்பது பே பொருளுக்கு மேல மீசோல ஆடர்ரு போட்டிருப்பே
மீசோல நல்லாதனே இருக்கு நானே நெறையது மீசேல ஏன்னா அத இதுன்னா நல்லா டாப்ஸ்சல்லா நல்லா இருக் அதுல
டாப்ஸ்சு எல்லாமே சூப்பரா இருக்கு குவாலிட்டியே நல்லா இருக்கு அதுல எல்லாமே நல்லா இருக்கு ம் நா இங்க இருந்தா அவ்வளவா ஆர்டரு போட்டு வாங்க மாட்டே அங்க ஊர்ல இருந்தாதா வாங்குறது
ஆ ஆ
இங்க ஆட்ரு போட்டு வாங்கன்னா அப்புறோ ஏதா சொல்லுவாங்க அதனால ஆட்ரு போட் வாங்குறத இல்ல ஆமா ஒரு தடவ வாங்கினதுக்குதே நீங்க மட் கா காசுல காசுலனு ஆர்டரு போட்டு ஆர்டரு போட்டு வாங்குறியா அப்படின்னாங்க
போமா
அதுல இருந்து நா ஆடர்ப்பேட்டாலு அவ்வளவா சொல்றது இல்ல
ம்
ஓ
ஆமா அது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வேற கொண்டு வந்து கொடுத்
ஆமா ஆமா
ம்
முண்ணாடியே கொண்டுவந்து குடுத்துருவாங்க
நெறைய மீசோல ஆடாரு அவள் சப்பரின்னு அவள்களு நேரையா ஆர்டரு பேடுவளுக
ஆ அது அதுத நல்லா இருக்கு
மீசோல நல்லாருக்கு அமீரை கச்சி பனாளிக்கு போட்ட டிரெஸ்செல்லா அதுலதா வாங்குனா
ஆன அப்படியா மீசோல செய்னா கூட சூப்பர் சூப்பரா வச்சிருக்கான்கடி நா ஒரு உனக்கு ஒரு செய்ன் அனுப்புறே செரியா சப்ரின் எப் இப்ப எங்கேஜ்மெண்ட் இதெல்லா வெப்பீங்கில்ல அதுக்கு அந்த மாரி செயின் ஆர்டர் போட்டு வாங்குங்க
எது அவளுக ஏற்கனவே ரெண்டு செட்டு வாங்கி வச்சருக்காளுங்களே
ஒரு தடவ சப்ரின் போட்டிருந்தா பாத்தே அந்த மாதிரி வேண்டா டர் கி மாடல் மாரி இருக்குல்ல
ஆமா ஆமா அந்த ஒயிட் அண் கோல்டு
ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஃபுள்ளா இல்லாம கோல்டு தா இது ஆனா அந்த மாடல் வந்து அந்த மாதிரி இரு மாடல் அந்த மாடல் வந்து ஒரு மாரி கொஞ்சு கிராண்டா ஒரு மாதிரி நல்லா இருக்குல
ஆ
அந்த மாரி மாடல் நா உனக்கு ரெண்டு மூணு பிக்சர் அனுப்புறே அதுல பாத்து எது ந அதுல ஒரு இது சூப் சுப்பரா இருந்துச்சு ரெண்டு அடுக்கு வர மாதிரி அத ஆர்டரு போட்டு வாங்கி வச்சிக்கோ முந்நூறு ரூவாயோ என்னமோ தாண்டா போட்ருந்தாங்கே
ஆ
முந்நூத்தி ஐம்பது ரூவாயோ என்னமோ நா அதுலதா நா கூட அல்காதித்து பிறந்த நாளைக்கி நா கூட ஒரு செயின் போட்ருந்தே பாத்தியா ஆமா ஹாட் மாரி போட்டு ம் பெரிய செய்னா அதுனா நா அதுலதா ஆடரு போட்டு வாங்குனே அந்த மாடல்ல
வே
நல்லாருந்துச்சி ம்
ஆ ட்ரெஸ்சு தே ஞாபகோ இருக்கு ஒரு கத்திரீ பூ கலர் ட்ரெஸ்சு
நீ கூட போ சேரீக்குனா அந்த மாரி செயின் போட்ட சூப்பரா இருக்கு நீ கூட ஆடரு போட்டு வாங்கி வச்சிக்கலா எங்கயாது கல்யாணோ இந்த மாரி வந்தா சேரீ கட்டி அந்த செயின்லா போட்டா சூப்பரா இருக்கு
நம்ம எங்கேல போறோ
நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்தாதால்ல நம்ம நல்லா கெளம்புவோ அடுத்த வீட்டு ஃபங்க்ஷன் வந்தா நம்ம எல்லா போட்டாலுமே புர்காவ தூக்கி மாட்டிட்டு போயிருவோ ஆமா
நீதே எல்லா வந் வ நீ எப்ப வருவ
எங்கல்ல நா இப்ப வருவேனான்னு கேட்டு பாக்குறே மாமிட்ட மாமி எல்லாரு போன்னு சொன்னாங்கன்னா வருவே அப்டி இல்லாட்டினா இல்ல இல்லாட்னா கல்யாணத்துக்குதா வருவே எப்ப கல்யாணோ வக்கிறீகளோ அப்பதா வருவே
அம்மா வந்து சொல்லுச்சின்னா விடுவாங்கல்ல
வரும் பாப்போ என்னன் தெரியல
ஆ மாமி வர்றாகளா
தெர்லயே
தெரியலயா ஹலோ
ஆ சொல்லுடி
என்னது தெரியலண்ட
இங்க இங்க பேசிக்கிட்டு இருந்தே
ஆ மாமி வர்றாகளான்னு கேட்டே டி
ஆமா வர்றேன்தே சொன்னாக
ஆ அம்மா வந்தா செரி வேணா அவுக வேற ஏதாது வேலையா வருவாக
ஏ என்ன செய்ய
இல்ல அம்மா மாமி வந்தாக நா சொன்னே மாமி வர்றாகலாமா அப்டின்ட்டு அப்ப அந்த மாவு நா அரைச்சி வச்சிருக் கே இந்த அல்ஹாரித்துக் நட்ஸ் எல்லா வாங்கி போட்டு அரைச்சி வச்சிருந்துச்சி அது மாமிட்ட வேணா குடுத் து விட்றே வந்தா அப்டின் சொல்லுச்சி
சேரி சேரி குடுத்துவிட சொல் அது என்ன எவ்ள கணக்கவா போது அது
கொஞ்சந்தே கொஞ்சந்தே அரச்சிருக்கோ ஆ
நாமோ
இல்ல நீங்க வேற வேலயா வரம்போது இத சொல்ல முடியாதுல்ல அதுனால யோசிச்சே நா
இது இதுனா இவ்ளவு ஒரே ஒரு இதுக்கா
வீட்டுக் வந்துட் போச்சா இல்லையா மாமி எல்லாத்தியு
வர்றேன் அப்டிதா சொல்லனுன்தா சொல்ச்சு இப்ப அவசரமா கூட்டிட்டு போறே அப்டின் சொல்லுச்சு என்ன செய்துன்டு தெரியல பாப்போ இன்னு
ஆ சேர் சேர் வந்தா மாமி வந்தா நீ என்ட்ட சொல்லு
சொல்றேன் நா வந்து எடுத்துட்டு வர சொல்றேன் மாமிட்ட குடுத்துட சொல்றேன்
ஆ சேர் சேர் ஆ ச அம்மா கூட வந்து குடுக்கு நீ எப்ப போறாங்கன் கெளம்புறாங்கன் சொன்னனா மாமி கெளம்புறாங்கன் சொல்லி
ஏ எப்பனா ஞாய்ற்றுக்கிழம கெளம்புவாக நெனைக்கிறே
இந்த ஞாய்ற்றுக்கிழம்யா வர ஞாய்ற்றுக்கிழம்யா
ஆமா திங்ககெழம கல்யாணோ
அப்புடியா அப்ப சேரி நான் அம்மாட்ட சொல்ற
சேரி நீன்னு சொல்லு நானு அம்மாட்ட சொல்லி ஃபோன் அடிச்ட்டு சொல்ல சொல்ற
சேர் சேரி மா சேர் ரேஷ்மித்தா
ம் ஏன் மறந்துட்டு போய்ட்டியா
இல்ல நான் வந் வரம்போது அம்மா அரைக்கவே இல்ல வாங்கி வச்சிர்ந்ச்சு வாங்கி வச்சு அரைக்கல வீட்டு வேலையா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறோ கைல இரு கர்ச்சிப்ப நளைக் போனானா அப்ப வறுத்துருச்சு அரச்சி தர இர்றா இன்ன இன்னைக்கு போய் அரச்சிட்டு வரேன் சொல்லிரு க்கும் போல அவன் நான் போறேன் கெளம்பி வந்துட்யான்
முன்னாடியே அரச்சு வச்சுருந்திருக்கணு
ஆமா முன்னாடியே அரச்சு வைக்காம வச்சிருக்கு வேற
ம் ம் ம்
அதோட அவன் வந்துட்யான் அதோட யாரட்ட குடுத்து உடன் தெரியல யாராது வந்தா குடுத்துவுற அப்டின் சொல்லிருந்ச்சு இல்லனா பார்சல் போட்டுவுட்ரேன் சொல்ச்சு பார்சல் போட்டு நான் எங்குட் போய் வாங்குறது அப்டின் ஆ ஆமா அதுலா வேணாமா யாராது வந்தா குடுத்துடு இல்லனா வையி அப்புடின்ன
சேர் சேர் மா நான் அம்மாட்ட சொல்றே என்ன அதென்ன கணக்கவா போது கொஞ்சோன் சின்ன இதுதான ம் வேற எதுவு வேண்மா
இல்ல இல்ல வேற எது வேணா அது மட்டுந்தா ம் வாடி இங்க நான் ஒன்னய ஒரு ஸா கடைக்குனா கூட்டிட்டு போற நீங்கதா வரவே மாட்டிக்கிறீங்ளே இங்க
ஏ இங்கென் நீ என்ன கிட்டக்கியா இருக்கு
சும்மா என்னைக்காது ஒருநா வரன்ன
ஆ போறதுக்கு ஒரு நாள் ஆகுது வர்றதுக்கு ஒரு நாள் ஆகுது
ஆ ஆமா
அங்க வந்து நாங்க எங்க இருக்குறது
என் கல்யாண்த்துக் வந்து எல்லாரு போனீங்கலாம்ல குர்க்கா கடைக்கு என்னய மட்டு உட்டுட்டு போயிட்டீங்க
நீ வந்து அப்போ வந்து நீ எங்க இருந்த அப்ப ஆஹ ஓன் கல்யாண்த்தப் போ வந்து கல்யாணோ முடிஞ்சு மறுநா உன்னிய பாக்க வந்தன் பாரு
ஆமா
மறுநாதான வந்
ஆமா ஆமா ஆமா
உன்னைய பாக்க வந்துட்டு அதுக்கப்றோ அப்டியே போய்
ம்
போனோ கடைக்கி போய்ட்டு சால் சவுதா அம்பனா என்னமோ வாங்கு சேரி‌ சௌதாமி சாலியாமி அம்மா
ஆ
அவுங்க தா பொருக்கான எதுவுமே வாங்கல அம்மா வச்சு அப்டி விராக்கு இந்த ஸ்கூலுக்கு புருக்காவ கேக்குறான்னு சொல்லிட்டு வாங்குனாங்க
சேரி சேரி ஆ இங்க இருக்கு ஆனா ஆ ஆ ஆ
அதோட வாங்கிட்டு வந்தாச்சு நல்லாவே பாக்கலல்ல
ஆமால்ல நீங்க வாங்க நா ஒரு நாள் உன்ன கூட்டிட்டு போறே
நா வந்து எங்கேயோ இருப்
இங்க வா எங்க வீட்டுக்கு வாங்க நீனு அண்ணனு வாங்கலே ஒரு நாள் கெளம்பி
ஹலோ உங்க வீட்லு உங்க மாமனாரு இரு க்காரு உங்க கொழுந்தனாரு இருக்காரு ஆ நாங்க வந்து பத் து நாளே கூடே இருந்துக்கிறேன்னா அ நீ உ பேம்லியோட இருக் கும்போது நா எப்புள்ள வர முடியு
அதாவது வந்து எனக்குமே இப்ப நா தனியாருந்தோனா அம்மா நீயு ச மேரி எல்லாருமே வர்லா அதா ம்
ஏதுவு சொல்ல முடியாது
அதே அது ஒண்ணுதே ஏ என்ன செய்தது
சேரி அதுக்கு அல்லா ஒன்னா அதுக்கு ஒரு இதா எழுதிருப்பா அவ்ளோதே
ம் ஆமா ம்